வணக்கோ நண்பா
மதிய வணக்கோ நண்பா என்ன பண்றீங்க வீட்ல எல்லாரு என்ன பண்றாங்க சாப்டாச்சுங்ளா
சாப்டே நண்பா காலைல சாப்டங்க இப்ப தம்பியோட பைய வந்துருக்காங்க அவுங்கூடதா வெளையாண்ருக்கேங்க அப்பா வெளிய படுத்துருக்காருங்க ஊசி போட்டு வந்தாருங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அம்மா உக்காந்து பையன பாத்துட் இருக்காங்க
ஓகே ஓகேங்க
சேரி சேரிங்க நீங்க சாப்டீங்ளா வீட்ல எல்லா என்ன பண்றாங்க என்ன சாப்டீங்க
வீட்ல மனைவிய பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டுகூட பேசிட்ருக்காங்க பைய பாத் தீங்கன்னா அவ அம்மா வீட்டுக்கு தூக்கிட்டு போய்ருக்காங்க
பரவாலைங்க
நாங்க சாப் அதுவே காலைல சாப்ட்டதே ஒரு மாரி இருக்குன் சொல்லிட்டு மதியானத்துக்கு எது சாப்புல்லீங்க நீங்க மதியானத்துக்
இ நம்ம இப்பதாங்க மதியானமே ஆயி இப்பதா ரெண்டு மூண் நிம்ஷோ ஆகுதுங்க மதியானமே இப்பதாங்க ஆகு காலைல சாப்டன் மதியானோ ஒரு ஒரு மண்நேரோக்கு அப்புறந்தாங்க மதியமாகு
ஓகே ஓகேங்க நீங்க என்ன சாப்புலான மதியானோ நா
மதியானந்தாங்க வெளிய போய்தா சாப் புலான் இருக்கேங்க செரி செரிங்க மதியோதாங்க வெளிய போய் சாப்புல்லான் இருக்கங்க
வெளிய போய் சாப்புல்லானுங்ளா எங்க வீட்ல
ஆமாங்க இருக்குதுங்க சாம்பாரு ரசோ இப்டிது இருக்குதுங்க அதா ஒரு பிரியாணி போய் அடிச்சுட்டு வரலாமாணு பாக்குறேங்க
நல்லது நல்லதுங்க
ஆ நீங்க மதியோ என்ன சாப்புல்லானு இருக்கீங்க வெளிய எங்கயு போலங்க இன்னு வெயிலா இருக்குதுங்க சாயந்தரோ தம்பி வெளிய போய்ட்டு வரனாங்க ஃபேமிலியா நாங்க அதுக்கப்புறோதா வெளிய போலான்ட்ருக்கறோனுங்க
சேரி ஓகே ஓகேங்க சேரிங்க அப்பறோ வேற சொந்தக்காரவங்க அந்த மாரி எங்கயாச்சும் போலிங்களா ஊருக்கு போயிட்டு
எங்கியிம் போலிங்க வேற யாரும் சொந்தக்காரங்கள்ல பெருசா இல்லிங்கயா இருந்தாலுமே அவங்களுக்கு பணத்துக்காக தாங்க எல்லா பாக்குறாங்க யாருங்க உண்மையாருக்காங்க உங்களுக்கு அந்த மாரிலா இருக்காங்களா வெளிய போலீங்களா
இல்ல இல்லங்க எல்லாருமே பொறுத்தளவுக்கு பணத்துக்காக தாங்க பணம் இருந்தா சொந்தோ இருக்குங்கிறாங்க இல்லாட்டியும் மூஞ்சிய திருப்பிட்டு போயிருறாங்க எல்லாருமே அப்டிதாங்க பணோ இருந்தா பேசுறாங்க பணோ இல்லாட்டி கண்டுவும் மாட்டங்கிறாங்க ஒரு பத்திரிக்க வைக்ககே சிக்கிறாங்கன்னா பாருங்களே
ஆமாங்க எல்லாருமே அப்டித்தாங்க முன்ன மாரி எல்லா யாரும் சொந்தம் பந்தோல்லா அதிகமா யாரம் இல்லைங்க எல்லா பணத்துக்காக தா பழகிட்டு இருக்காங்க
ஆமா ஆமாங்க உங்களுக்கு கூட பொறந்தாங்க யாராச்சு இருக்காங்களா
இருக்காங்க தம்பி இருக்காருங்க தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க அவருக்கு ஒரு பையே இருக்காருங்க
ஓகே ஓகேங்க அவரு எப்டிங்க அவரு பணத்துக்காகவா இல்ல அவரு எப்டிங்க இருக்காரு
அ அவரல்லா அப்டி இல்லிங்க சேரி சேரிங்க அவரல்லா அந்த மாரிலா கெடையாதுங்க உடன் பிறப்புங்க பிளட் டுங்க அவரோட பையே கூட தாங்க விளையாண்டுட்டு இருக்கே
ஓகே
சே
இல்லைனாலும் நீங்க பாத்தீங்கன்னுவீங்க சொந்த க்கரமே உங்களுக்கு இல்லனாலும் நீங்க பாத்தீங்கன்னா அதாங்க சொந்தக்காரமே உங்களுக்கு இல்லைனாலும்
சரிங்க இதேயே நெறைய டைம் சொல்டீங்க சொல்லுங்க
இல்லங்க அப்ப எனக்கு தம்பி இல்லைங்க அதாங்க சொல்றே சொந்தக்காரங்க இல்லைங்கனாலும் தம்பி இருக்காருல்லங்க அத வச்சு நீங்க முன்னேறிக்கலாங்க ஏன்னா யாருமே இல்லதுக்கு கூட ஒருத்தராச்சி இருக்காருல்லங்க
ஆமாங்க ஆமாங்க தம்பிதாங்க எல்லாமே அவர் தாங்க ஏன்னா சொந்த பந்தோ நட்பு இந்த மாரில்லா அதிகமா வட்டாரங்கள் கம்மியாச்சுங்க முன்னாடி நூறு நூத்தம்பது நண்பர்கள் இருந்தாங்க இருந்தாலுமே அவங்க வந்து எப்டின்னு தெரிஞ்சதுனால அதிகமா எங்கயு போறதுல்லைங்க இப்ப எங்க போனாலு ஆ தம்பி கூட தாங்க அதிகமா போயிட்டு இருக்கே இப்ப தம்பியோட பையே கூட தாங்க அதிகமா வெளையாண்ட்ருக்கே சிரிச்சுட்டு இருக்கே
ஓகே ஓகேங்க அவளவு தாங்க ஏனா அடுத்த நிமிஷோ நிச்சயமில்லா வாழ்க் கைங்க நம்மதா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்ணுங்க
உண்ம தாங்க உண்ம தாங்க நம்ம நல்லாருக்கணுன் எல்லாரு நல்லா இருக்காங்க அங்க எப்டி இருக்காங்க நல்லா இருக்காங்களா
இங்கே எல்லாருமே நல்லா இருக்காங்க
சேரி சேரிங்க அப்றங்க மதியோ எங்காவுது வெளிய போறீங்களா இல்ல எதாவுது பிளான் வச்சிருக்கீங்களா வெளிய போறது க்கு எங்க போலான்ட்ர்க்கீங்க
நா மதியானம் பாத்தீங்கன்னா இது மார்கெட் வரிக்கும் போலான் இருக்கனுங்க சாயந்திரோ மார்கெட் போடுவாங்க சாயந்திரோ பாத்தினா மார்கெட் போணு ஆ அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணுங்க
இன்னிக்கு செவ்வாகெழம மார்கெட் இருக்குங்களா
ஆமாங்க ஆனா எங்க ஒரு ஊர் பக்கத்துல பாத்தீனிங் எங்க ஊர்ல இருந்து ஒரு ஒரு அரமண் நேரங்க அங்க போடுவாங்க
சேரி சேரிங்க பரவால்லங்க ஆ நீங்க மார்கெட் போனீங்கன்னா அதிகமா வாங்குற மாரி இருந்தா என்ன வாங்க போறீங்க இதுதா ரெகுலரா வாங்குவெனா எது வாங்குவீங்க
நாங்க பாத்திங்னா வெஜிடபுள் பையனுக்காக தாங்க அதிகமா வாங்குவோ மத்தபடி இல்ல எல்லா வாங்குறது இல்லிங்க என் பையனுக்காக அளவோ வாங்குவோங்க அப்றோ எங்ளுக்கு அளவா காய்கறி எல்லா வாங்கிக்வோங்க பையனுக்கு மெயினா பாத்திங்னா பழங்கள் அதிகமா வாங்குவோங்க
சேரி சேரிங்க நல்லதுங்க நல்லதுங்க கொழந்தைக்கு இப்பவே பழங்கள் எல்லாமே அதிகமா குடுங்க சாப்புர்றதுக்கு அதிகமா கு வாங்கி குடுங்க நல்ல முறையா வளத்துங்க
ஓகேங்க
சேரி சேரிங்க அப்றங்க போய் எப்ப போவிங்க எப்ப போயிட்டு வர்ற மாரி ஐடியா இருக்கு ங்க வெயில் வேற இருக்குதுங்க அங்க மழைங்ளாங்க
இல்லங்க மூணு மணிகிட்ட போலானு இருக்கனுங்க மூணு மணி கெட்ட போயிட்டு எத்தன மணிக்கு வருவன் தெர்லிங்க
சேரி சேரிங்க நல்லது நல்லதுங்க பரவால்லிங்க பாய் போயிட்டு பாத்து பத்ரமா போயிட்டு வாங்க இப்ப எல்லாமே வெள்ல வாகனங்கள் அதிகமா போகு பொழங்கிட்ருக்காங்க பாத்து பத்தரமா ப பாதுகாப்பா போயிட்டு வாங்க
சேரி ஓகேங்க நல்லதுங்க அங்க மழைங்ளா
இங்க மழையெல்லா இல்லங்க வெயிலுதாங்க அடிக்குது அப்றங்க நீங்க என்ன வேலைக்கு போறீங்க எந்த மாரி வேலைக்கு போறீங்க எங்காது தொழில் பண்றீங்ளா
வேலைக்கு போறதே புடிக்லேன் சொல்லிட்டு தொழில் எதா பண்லான் சொல்லி ஒக்கான்ட்ருக்கனுங்க அதுக்கான வாய்ப்பு கெடைச்சினா பண்ணிருவங்க அண்ண இருந்தா
நல்லது நல்லதுங்க பரவாலிங்க எதோ ஒன்னு போது எதோ ஒரு தொழில் எடுத்து பண்ணுங்க நல்லதே நடக்கும்ங்க அண்ண கூட சேந்து எல்லா பண்ணுங்க கண்டிப்பா இந்த வருச வருஷத்துல உங்ளுக்கு நல்லதே நடக்குங்க
ம் நல்லது நல்லதுங்க நன்றிங்க
சேரி சேரிங்க அப்றங்க இங்க வெளிய போறன் சொன்னீங்க இங்க மார்கெட் போறன் சொன்னீங்க அப்றோ வேற எங்க போற சொன்னீங்க
மார்கெட்டு எப்ளாய்மெண்ட் பதிவு பண்லான் சொல்லிட்டு பையனுக்கு பாத்தினா ஆதார் கார்ட்ல பாத்தினா பேரு மிஸ்டேக் ஆயிருச்சிங்க பாத்தினா அது வேற மாத்துறக்கு போணுங்க
பரவால்ல பரவால்லைங்க சேரி சேரிங்க அதெல்லா சீக்ரமே பண்ணி குடுத்துருவாங்களா
இங்க எல்லாருமே பண்ணி குடுத்துருவாங்க டக்குன்னு ஒரே நாள்ல முடிஞ்சிரு
சேரி செரிங்க
ம் சேரிங்க நீங்க எது மாரி பண்ணிட்ருக்கீங்க
நா என்னங்க பண்றே தம்பி கூடதா வெளயாண்ட்ருக்கங்க தம்பி பையங்கூட
ஓகேங்க அவரு எப்டிங்க வாலுங்களா இல்ல
வாலெல்லா இல்லிங்க குறும்பல்லா பண்றது இல்ல
ஓகேங்க
வெளிய கூட்டிட் போ சொல்லுவாருங்க அதிகமா
ஓகே ஓகேங்க
சேரி சேரிங்க அப்றங்க உங்ளுக்கு பையல்லா இருக்காங்க எப் எப்டி சம சேட்டைங்லா சமத்துதானா என்ன பண்றாருங்க பையன்லா
அவ்ரு எல்லா சமத்துங்க எதுமே பண்றது இல்லைங்க அவரு அமைதியாவே இருந்துக்குவாரு வவுத்துக்கு மட்டு கரெட்டா குடுத்துட்டம்னா மத்தபடி ஒன்னுமே இல்லைங்க
பரவால்ல பரவால்லைங்க அவரு பாட்டுக்கு வெளயாண்டுட்டு இருக்காருங்க இங்க ஜாலியா
ம் ம் சேரிங்க
சேரி சேரிங்க அப்பறங்க பையனுக்கு எந்த மாரி உணவுலா குடுப்பிங்க
பையனுக்கு எல்லா பாத்தீங்னா பழங்கள் தாங்க அதிகமா குடுப்போ பழங்கள் அதுக்கப்றோ பாத்தீங்னா இந்த சத்து மாவு குடுப்பாங்க சத்து மாவு பாத்தீங்கன்னா ஒண்ணு புடுச்சு குடுப்போ
சேரி சேரிங்க பரவாயில்லைங்க சேரி சேரிங்க அப்பறங்க வெளிய உங்களுக்கு புடிச்ச நடிகரு இந்த ப படத்துக்கு எப்போ போனீங்க தேட்டருக்கெல்லா போவீங்ளா இல்ல எப்ப போயி நீங்க அடிக்கடி போவீங்ளா
நாங்க படத்துக்கெல்லா இப்ப பாத்தீங்கன்னா கருப்பு படத்துக்கு போனோ
சேரிங்க
இப்ப அதுக்கப்றோ வேற எங்கயும் போற மாரி இல்லைங்க
ஏங்க என்னாச்சுங்க
இப்ப பையன தூக்கிட்டுதாங்க எங்கேயாது போற மாரி இருக்கு மொதல்ல பாத்தீங்னா கொழந்த இல்லாம இருக்கிறப்ப நாங்க எல்லா படத்துக்கு போயிட்டு இருந்தோங்க இப்ப கொழந்த இருக்கறங்காட்டி எங்கேமே போ முடிலீங்க ஏனா அவருக்கு பாத்தீங்னா விட்டுட்டு போ முடியாதுங்க அழுவாரு பால் குடுக்கணு அங்காட்டி கொஞ்சோ பெருசானதக்கப்றோ போயிக்கலான் சொல்லி விட்டாச்சுங்க இப்ப வீட்லயு பாத்தீங்னா ஃபார்ட்டி த்ரீ டி வி இருக்கிறங்காட்டி வீட்லயே பாத்துக்கறதுங்க
சேரி சேரிங்க
நீங்க எப்டிங்க வீட்ல பாத்துக்குவீங்ளா இல்ல நீங்க படத்துக்கெல்லா போவீங்ளா
நா படத்துக்கெல்லா போவங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்னா அடிக்கடி நெறையா படத்துக்கு போயிருக்கங்க நைட் ஷோ போவங்க டே ஷிப்ட் டேக் போவன் எப்ப தோணுதோ அப்பல்லா போவங்க இப்ப நண்பர்களோட அதிகமா வெளிய போகாதுனால அதிகமா எங்கேயும் போறதில்லைங்க படத்துக்குன்னு இல்லைங்க வெளியவே அதிகமா எங்யு போறதில்லைங்க ம் சேரி சேரிங்க சீக்கிரோ தொழில் பண்ணோணுங்க இல்லைங்க எங்கேயும் போறதில்லைங்க இப்பதான் ஒருத்தரு கால் பண்ணாருங்க போட்டோ வே புகைப்படம் வேணு குடு அப்டின்னு சொல்லி கேட்டாங்க குடு த்தங்க அதிகமா எங்கயு வெளிய போற மாரி இல்லைங்க எனக்கு புடி க்கலைங்க வெளிய போறதுக்குங்க நானு தம்பியு சேந்து சீக்கிரமா இந்த வருடத்திலயே எதாவது தொழில் ஆரம்பிச்சிரோனுங்க சுத்தமா புடிக்கலைங்க வாழ்க்கையே வெருப்பா போயிட்டு இருக்குதுங்க ஆமாங்க
எப்டிங்க பொண்ணு பாக்கறாங்ளா புகைபடமெல்லா கேட்டிருக்காங்க
ஆமாங்க பாத்துட்டுதா இருக்காங்க ஒன்னு பிரச்சனை இல்லைங்க இந்த வருடத்துக்குள்ள நல்லாதா முடியுனு நெனைக்கிறன்ங்க பாக்கலாங்
நீங்க என்ன நெனைக்கிறீங்ளோ அதாங்க நடக்கு உங்க வீட்ல முயற்சி எடுத்தாங்கன்னா நடக்குங்க
முயற்ச்சீங்க நானு எடுத்துட்டுதா இருக்கங்க பாருங்க இன்னிலந்து சக்கர எல்லா விட்றலான்ட்டு இருக்கறங்க இன்னைலந்து இனிமேலுந்து
ஓகேங்க சுகரே விட்டாலே எல்லாமே ஹெல்த் பாத்தீங்னா நல்லா இருக்குங்க உங்களுக்கே பா த்தீங்னா ஃபேஸ்ல பாத்தீங்னா சேஞ்சு தெரியுங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க சேரி சேரிங்க நீங்க எல்லா எந்த மாரி நீ ங்க உங்க ஒடம்ப வந்து ஆரோக்கியமா பாத்துக்கறீங்ளா இல்ல ஃபிட்டாாதா இருக்கீங்ளா ஜிம்க்கு கீது போறீங்ளா
இல்லைங்க மொதல்ல பாத்தீங்னா மொதல்ல பாத்தீங்னா ஜிம்முக்கு போயிட்டு இருந்தங்க கல்யாணோ ஆகறக்கு முன்னாடி இப்ப பாத்தீங்னா எஙியுமே போ முடிலீங்க வீ
சேரிங்க சேரிங்க ஒன்னு பிர ச்சன இல்லைங்க விடுங்க பாத்துக்லா உடற்பயிற்சி பண்ணா நம்ம ஒடம்புக்கு நல்லதுதாங்க ந வாழ்க்கனா நேரோ காலோங்றது பொருந்தணூங்க
ஓகே ஓகேங்க நீங்க எப்பிடிங்க ஜிம்முக்குல்லா போறெங்ளா இல்ல வீட்லயே தானுங்ளா வீட்லயே ஒர்க்கவுட் பண்ணி
இல்லங்க ஒர்க்கவுட்டூனு இப்பாத்தைக்கு எது பண்றதில்லைங்க நாந்தா இனிமேல் தாங்க வீட்ல செஞ்சே பண்ணோனுங்க எனக் ஜிம்முக் போறக்குல்லா டைமூ அதுல்லா செட் ஆகாதுங்க அதனால வீட்லருந்துட்டே உணவு உணவு முறை அப்பறோ உடற்பயிற்சி வீட்ல இருந்துட்டு பண்லான்ட்ருக்கங்க
ஓகே ஓகேங்க
உம் னாலே போதுங்க அது ஏ ஆமாங்க அது வந்து பண்ணாலே போதுங் ஹெல்த்த பாத்துக்குலாங்க அ ஒடம்ப ஆரோக்யமா பாத்துக்லாங்க
நீங்க நீங்க ஓ ஃபீ கரெட்டா இருந்திங்கனா வீட்ல இருக்கவங்களூ ஹெல்த்தியாரு பாங்க நீங்க ஒரு ஆளு கரெட்டா இருந்திங்கனா வீட்ல இருக்கவங்களு ஹெல்தியா இருப்பாங்க அவங்களுக்கு பாத்தெங்கனா கொஞ்சோ ஹெல்த்து
கண்டிப்பாங் கண்டிப்பாங்க கண்டிப்பாங் கண்டிப்பாங்க அந்த சரத்து குமாரோட இதுல பாத்தெங்கனா சரத்து குமாரு அவரு ஒராளுதாங்க உடற்பயிற்சி கரெட்டா பண்ணாருங்க இப்ப அவரு பண்ணனால பாத்திங்கனா ஒரு மனைவி குழந்தைகள் பேரன் பேத் தீனு இவங்க எல்லாருமே பாத்திங்கனா உடற்பயிற்சிலயே அப்டியே மூழ்கிட்டாங்க
ஆமா ஆமாங்க அதே மாரிதாங்க நீங்க கரெக்டா இருந்திங்கனா உங்களுக்கு வரப்போற மனைவியா இருந்தாலு செரி கொழந்தைய இருந்தா செரி அம்மாவா இருந்தாலு செரி அப்பாவா இருந்தாலு தம்பியா இருந்தாலு செரி அவங்களுக் எல்லாத்துக்மே ஓ அண்ணா இப்புட்ருக்காரு நம்மளு அப்டி இருக்கனூ
கண்டிப்பாங் கண்டிப்பாங்க நீங்க சொன்னது கரெட்டு தாங்க ஆமாங்க ஆமாங்க சேரிங்க நல்லதுங்க நீங்க சொன்னதெல்லாவ் ரொம்ப அருமையான பதிவுங்க மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் நன்றி வணக்கமுங்க
நன்றி வணக்கமுங்க மீண்டும் சந்திக் வரை உங்க நண்பனுங்க நன்றி வணக்கம்
ஆ சேரிங்